ஹலோ
ஆ ஹலோ
ஆ கேக்குதுங்ளா
ஆ எந்திரிக்கிலங்க
ஆ நல்லா இருக்கோ நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லாருக்கே
ஆ சாப்டீங்ளா
ஆ நா சாப்டே நீங்க
ம் சாப்டோ ஆர்டர் பண்ணி சாப்டீங்ளா வீட்லயே செஞ்சி சாப்டீங்ளா
வீட்ல செஞ்சி தா சாப்டோ
ஆ ஓ என்னா செஞ்சீங்க
இங்க சாம்பாரு வாழக்கா கருவாடு செஞ்சிருதாங்க
ஆ நீங்க சாப்டீங்ளா கருவோடெல்லா
இல்ல இல்ல எனக்கு ஆம்லேட் போடாங்க ஆம்மேட் தா சாப்டே
ஆ ஏயா கருவோடு புடிக்காதா
இந்த கர்வாடு சாப்ட மாட்டே நார்மலா அதா வெறு சிக்கன் தா சாப்டுவே
ஆ சாயிந்திரோ எங்கனா போறீங்ளா
ம் சாயிங்காலோ எங்கயோ போனு மாரில்ல ஆ அக்கா வீட்டுக் போனு அக்கா வீட்டுக்கு அப்டின் சொல்டே
என்னா வேணு
நான் போனு
ஆ படிக்கிறதெல்லா இல்லியா நானு சிக்கரு கொழம்பு ஊத்தினு இட்லி சாப்டே சாப்பாடு கொஞ்சோ சாப்டே சாம்பார் சாப்பாட்
சோனியா
ஓ என்னா பண்ணீங் தூங்க மாட்டீங்ளா நீங்க
அப்பப்போ தூங்குவே அப்பப்போ தூங்க மாட்டேன
ஓ தூங்கி ரெஸ்ட் எடுக்கலால்ல லீவுல
இருக்கலா தா காலையிலையு லேட்டாதா எந்திப்பே அதா இப்ப எதுக்கு தூங்கறதுன்ட்டு
ஒ ஓ நைட்டெல்லா ஃபோனோ பாப்பீங்ளா
நைட்லா பாக்க மாட்ட கொஞ்ச நேரோ பாத்துட்டு அப்றோ தூங்கிடுவோ
ஆ ஆ இன்னா பண்றீங்க ஓ உங்க சொந்தக்காரவ்ல்லா என்ன பண்றாங்க
எங்க அக்காவோட பொண்ணு சாமா கழுவிட்ருக்கா நா அவள பாத்துட்ருக்கே
ஆ நீங்களு ஹெல்ப் பண்ண வேண்டிய தான
அவ வேணான் சொல்லிட்டா
அ அ நீங்க இன்னா வேல நல்லா செய்வீங்க
நா எதோ எதோ ஒன்னு செய்வ
ஆ உங்க வீட்ல சமைல்லல்லா பாக்க மாட்டீங்ளா
சமையல் வந்து சாயங்கால டைம்ல அப்டி எதாவ் மேகி செஞ்சு சாப்டுவே ஸ்நாக்ஸ் மாரி எதாவ்து செஞ்சு சாப்டுவே
ஆ ஆ அப்டி அப்டி எல்லா வேல கத்துக்கோங்க
ஆ
உங்க ஃப்ரெண்டு செய்றாங்க பாரு
ஆ அ செய்றாங்க செய்றாங்க
ஆ உங்க அத்த என்ன செய்றாங்க
அவுங்க வீடு கிளீன் பண்ணிட்ருக்காங்க
ஆ தூங்கவே இல்ல போல ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து
ஆ ஆமா எங்க சாப்புட் எல்லா ஏர கட்டிட்டு இப்ப எல்லா கழுவிட்டு தொட்ச்சுட்டு அதே கரக்டா இருக்க
ஆ ஆ நான்வெஜ் எந்தெந்த டைம்ல சாப்டுவீங்க
ஃப்ரைடே மட்டு சாப்டா மாட்ட மத்த ஃப்ரைடே சாட்டர்டே சாப்ட மாட்ட நார்மலா எல்லா டைம்மு சாப்டுவ
சாப்ட்வீங்ளா
ம்
ரொம்ப இன்னா புடிக்கும்
நாங்க நான் வெஜ்ஜுல நம்ளுக் வந்து சிக்கன் பக்கோட்டா புடிக்கும் பிரியாணி பிடிக்கும்
ஆ நான்வெஜ்தா புடிக்குமா
ஆமா எக்குல எல்லா சாப்டுவே எந்த மாரி செஞ்சாலும் மத்தபடி ஃபிஷ்லா அவ்ளவ் சாப்ட மாட்ட எப்யாச்சும் ஒரு வாட்டி தா சாப்டுவ நீங்க
ஃபிஷ் எல்லா சாப்டுங்க ஒடம்புக்கு நல்லது நானே லைட் டா ஃபிஷ் எத்துப்ப மிச்ச டைம்லல்லா சிக்கன் தா
ம் மட்டன்லா சாப்டுவீங்ளா
ஆ மட்டன் சாப்டுவ உங்களுக்கு பிடிக்காதா
அ ஆ ரொம்ப புடிக்
ஆ ஆ நேத்து தலக்கொழம்பு சாப்ட்டீங்ளா
இல்லல்ல முட்ட கொழம்பு செஞ்சிருந்தாங்க அதா சாப்ட்ட
ஆ உங்களுக்கு வேற தனியா செஞ்சாங்ளா
ஆமா எனக்கு எங்க அக்காக்கு தனியா செஞ்சாங்க சோம்பேறி அக்காக்
ஆ ஏன் உன்னொரு தங்கச்சி பேசலையா உங்ககிட்ட பத்துன் தூங்கீனு இருக்குறாங்க
ஆ ஆமா அவ டாயடா இருக்குன் தூங்கிட்ருக்கா உங்க பையன கூட்டு வந்ட்டீங்ளா
இல்லங்க போனு நாலே காலுக்கு
ஆ
நீங்க உங்ளுக்கு கல்யாணோ ஆவல இல்லங்க
இல்ல இல்ல
ஆ படிச்சுட் இருக்கீங்ன்னு சொன்னீங்க
அ
தா உங்ளுக்கு என்னா அவனுன்ட்டு புடிக்குங்க
நா இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்கே படிக்கப்
ம் ஆ நல்லா படிப்பு
ஆ
அ உங்க ஃபாதர்க்கு என்னான்னா ஆனா புடிக்கு
என்னா ஆனா என எப்டி
நீ என்னா படிச்சா புடிக்குன்னு கேக்கறே
அவருக்கு அப்டில்லா இல்ல எனக்கு எது புடிக்குமோ அதா
அதா அவருக்கு புடிக்கும்மன் சேரிங்க பேசுனீங்களா உங்க அப்பா கிட் ட
ஆ பேசுன பேசுன
ஆ புதங்கெழம்ம எங்யோ போறீங்களாமே உங்க அக்கா வீட்டுக்கு
ஆ ஆமா
ஆ வியாழக்கெழம போங்க அன்னைக்கி
ம் ம் பக்கணு
புதங்கெழம்மன்னா எங்க தங்கச்சீட்டுல மாலா
யாரு
அதா இந்த இங்க பத்துன்னு தூங்கறாங்கள அந்த தங்கச்சீ இட்டுன்னு போவாங்களா
ஆ ஹ ஹ அவ இட்ன்னு போராலா
ஆ நா உங்ளுக்கு தெரியுமா மாலா அக்கா வீட்டுக்கு வயி
ஆ ஆ அவுங்க புது வீட்டுக்கு போயி இதா நா ஃபர்ஸ்ட் டைம் பாக்கபோற
போப்போறீங்களா
ஆ
காபி டீ எல்லா சாப்ட்டிங்ளா
சாப்புன்னு இனிமேதா
ஆ என்னா புடிக்கு உங்ளுக்கு காபி டீயி பூஸ்ட்டு
மாட்டே காஃபி டீ எது குடுத்தாலு குடிப்பந்தா நார்மலா காபி தா குடிப் ப்ப அனா எது குட்த்தாலு குடிப்ப
நா வேற என்ன உங்களுக்கு ரொம்ப புடிக்கு படிப்பு புடிக்குமா சுத்துறது புடிக்குமா சாப்பட்றது புடிக்குமா
எல்லா புடிக்குந்தா
கோயிலுக்கல்லா போமாட்டிங்களா கோயிலுக்கல்லா போமாட்டீங்களா
ஹலோ
ஆ
ம்
ம் உங்க பாட்டி என்ன பண்றீங்க உங்க பாட்டி என்ன பண்றாங்கோ ஆ உங் பாட்டி கூட போவீங்களா உ டா கூட போவீங்களா
ஆ அவ்ளவா பாட்டி கோயில்கெல்லா வர மாட்டாங்க அப்பா கூட தா அப்ப அப்ப போவ இல்லன்னா எ ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்ல ஆ எங்க அத்த பசங்க கு
ங்களா
ஆ போனம் போனம்
போனீங்களா ஆ ஆ அதா கேட்ட தெர்ல போனீங்களா இல்லையான்ட்டு
அப்ப அது கழ்சுதா போனோ அப்ப ஜனமா இருக்கு ஊர்ல அப்டின் சொல்ட்டு போல
ஆ
எக்ஸாம் வேற எனக்கு இருந்துச்சி அப்பதா சரின்டு அது அப்டே போல அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சி என்னோட அத்த பொண்ணு கூட போயிட்டு வந்தோ நானு அவளு சேந்து
ம் மேகி எல்லா நீங்களே செய்வீங்களா
ஆ ஆமா நான்ந்த செய்வ
ம் மேகி சாப்பறீங்களா வாங்கின்வரட்டா மூணு பேரு
இல்லை காலையில அப்டி சாப்பிட்டுக்கலா
எ நாளைக்கா
ம்
ஏ இப்ப ஈவினிங் சாட மாட்டீங்க
ஈவ்னிங் சாப்லனால வெளிய போவற நானு அதனால
ஆமாவா சரி நாளைக்கா தலவில்லா ஹ வேற என்ன பண்றீங்க
நா இப்பத்திகி சும்மதா இருக்கற
என்னங்க
இப்பதிக்கு சும்மா தா வக்காந்துடு இருக்க
ஆ வேல எதுவு இல்லைங்களா படிக்க செய்ய
ம் இப்ப படிக்கததா இல்ல
ஆ பாட்டி கூட லா ரொம்ப பேசமாட்டீங்களா
ஆ அங்கா அல்ல சொல்ல மாட்ட
ஆ சாப்ட்டு தூங்கினே இருப்பாங்களா
ஆமா அவங்க ரெஸ்ட் எடுத்துப்பாங்க
ஆ உங்கடாடியு காத்தால போய் சாய்ந்தரோ வருவாங்களா
ம் ஆமா ஆமா ந சாய்ங்காலோ நைட் டுதா வராங்க எங்க அக்கா காலேஜ்ல எதோ எதோ பங்க்ஷன் நடக்குதா அத சொல்
ஏதுங்க புரியில
இதோ எங்க அக்கா காலேஜ்ல பங்க்ஷன் நடக்குதா அதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் அவுங்களுக்கு ஏதோ ஃபங்க்ஷன் நடக்குதா அவுங்க கூட எப்டி இன்ட்ராக்ட் பண்றது ஏதா ஐடியா சொல்லுங்கன் கேக்கறா
அதெல்லா எங்களுக்கு தெரியாதுங்க நாங்க படிக்கல
ஆ
ம் நீங்களாவது படிச்சிருக்கீங்க நாங்க படிக்கிலியே
ம் ம்
சாமான் தோழக்கறது துணி தொக்கற்து கேட்டா சொல்லுவானு சொல்வாங்க
ஆ
ஆ
ஆம்தா கேட்டா அதா செரின் சும்மா கேட்ட
ஆ உங்க அத்திக்கே தெரியும் போலையே வேரைட்டி வேரைடியா செய்றதெல்லா
ஆ ஆமா அப்பப்ப டிப்ரென்ட் டிப்ரென்டா செய்வாங்க
ஆ அவுங்க இருக்கும்போது இன்னாக்கவல
ஆ ஆமா
ஆ மாமா வந்து சாப்ட்டு கிளம்பிட்டாங்களா
ஆமா இது கொஞ்ச நேர மின்னதா கிளம்ப்னாங்க
ஆ தூங்கலியா
இல்ல அப்றதா தூங்கணு நைட்டுக்கு தா தூங்கணு இப்ப தூங்ணா நைட் தூக்க வராது அதனாலதா ம் செரிங்க அப்பற நாளைக்கா பேசலா
இருங்க
ஆ
ஆ செரிப்பா வெக்கிற பாய் ஆ ம்